ஹலோ
கேக்குது ங்களா
குது
என்ன பண்றீங்க
நான் சும்மாதான் இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
இப்பதான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தன்
ஓகே இன்னைக்கு எத பத்தி பேசலாம்
ம் ஷாப்பிங் போவீங்களா நீங்க
புரியல
ஷாப்பிங் போவீங்களா
ஷாப்பிங் அவ்ளோ யூஸ்வலா போறது இல்ல எப்பயாவது ரொம்ப ரர்ரா போவேன் நீங்க
ஆன்லைன் ஷாப்பிங் தா மோஸ் தா எங்கயாவது போம்போது போவன்
ஓகே ஓகே உங்களுக்கு காபி புடிக்குமா இல்ல டீ புடிக்குமா
எனக்கு ரெண்டுமே புடிக்காது
ஓகே அப்ப உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்
எனக்கு வந்து ஜூஸ் தான் புடிக்கும்
ஜூஸ்னா எப்டி ஃபிரஸ் ஜூஸ் மாரி சொல்றீங்களா இல்ல இந்த பாட்டில்ல வருமோ அந்த மாரி ஜூஸ் சொல்றீங்களா
ரெண்டுமே புடிக்கும் அந்த பாட்டில்ல வர்றது கொஞ்சோ லிமிட்டா குடிக்கணும் ஏன்னா உடம்புக்கு நல்லது இல்ல
ம்
ஃபிரஸ் ஜூஸ்னா நம்ம வந்து குடிச்சிக்கலாம் ஆனா அதுவும் அளவுக்கு அதிகமாக குடுக்க கூடாது ஷுகர் கண்டன்ட் அதிகம்லா
கரெக்ட் கரெக்ட் எல்லாமே நம்ம வந்து லிமிட்டோட வச்சுக்கிறது நம்மளுக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது அப்றோ உங்களுக்கு ஓ சேரி சேரி லெமன் ஜுஸ் வந்து ரொம்ப நல்லது கம்பாரட்டிவ்லி எல்லா ஜூஸ விட ஆனா கோல்டு டைம்ல குடிச்சோம் அப்டின்னா சளி புடிச்சுரும் அது மட்டும் கொஞ்ச உசாரா பாத்துக்கணும்
கரெக்ட் தான் எல்லா இடத்துலயும் ஈஸியா கடைக்கும்
கரெக்ட் உங்களுக்கு புடிச்ச சிங்கர் யாரு
எனக்கு பிடிச்ச சிங்கரா அனிருத்
அனிருத்தா எனக்கு வந்து விஜய் ஆண்டனி அப்புறம் யுவன் இவங்களாம் பிடிக்கும் அப்புறம் எந்த மாரி சாங்ஸ் எல்லா நீங்க கேப்பீங்க
ரெண்டு பேரையும் ரொம்ப புடிக்கு
அப்படியா
ஆமா
நீங்க எந்த மாரி சாங்ஸ்னா ரொம்ப லைக் பண்ணி கேப்பீங்க
நா வந்து மோஸ்டா குத்து சாங்கு லவ்வுஸ் சாங்கு அந்த மாரிதான் கேட்பேன்
புடுச்ச சாங் ஒரு ரெண் டு மூணு சொல்லுங்க
விஜய் ஆண்டனி சாங் எல்லாமே புடிக்கு
ஓகே
அதே மாரி மூடு ஏத்த மாரி சாங் கேட்பேன்
ஓ சேரி சேரி ஹாப்பியா இருந்தா என்ன பாட்டுல்லாம் கேப்பீங்க சாடா இருந்தா என்ன பாட்டு எல்லாம் கேப்பீங்க
ஹாப்பியா இருந்தா விஜய் ஆண்டனி ஓட பாட்டு கேட்பேன் சாடா இருந்தா யுவனோட பாட்டு கேட்பேன்
ஓகே ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டு சொல்லுங்க
விஜய் ஆண்டனி பாட்டு வந்து நாக்குமுக்கா ரொம்ப புடிக்கு அந்த படத்துல வர எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு
ஓ சேரி சேரி ந ந வந்து ஒரு மாரி மெ மோட்டிவேஷனல் சாங்ஸ் அதுக்கப்புறம் நம்மளை வந்து பூஸ்ட் பண்ற மாரி எனர்ஜெட்டிக் சாங்ஸு அந்த மாரி சாங்ஸ் தான் மேக்சிமம் கேட்பேன் அதுதான் எனக்கும் ஒரு மாரி புடிக்கு
உம் என்ன மட்டு உங்களுக்கு புடிக்கு
ஆ எல்லாமே அதான் சொல்றேன் ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப புடிக்கு அதான் விஜய் ஆண்டனி இந்த மாரி நாக்குமுக்கா அந்த மாரி சாங்ஸு எதெல்லாம் வந்து ஒரு மாரி பாஸ்ட் பீட்டா இருக்கும் ச வைவா சாங்கு அதல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு பாஸ்பீட்டா இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப புடிக்கு
அப்படியா
உம் டெய்லி நீங்க வந்து உங்க ஏதாவது ஒரு பொருளை வந்து இது நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா என்ன சாப்பிடுவீங்க
டெய்லி இத சாப்பிடுங்கன்னு சொன்னா நா வந் இது லெமன் ஜூஸ் தா குடிப்ப
உம் உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்னா ரொம்ப புடிக்குமா இல்ல ஹோம் ஃபுட் ரொம்ப புடிக்குமா
எனக்கு வந்து ரெண்டுமே ரொம்ப புடிக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்னா பானி பூரி ரொம்ப புடிக்கு
ஆ ம் நா எதிர்பாத்தது சாப்பாட சொல்லுவீங்கன்னு பாத் தே கடைசில பாத்தா நீங்க ஸ்நாக்ஸ்க்கு போயிட்டீங்களே.
இல்ல மொதல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்னா நெனப்புக்கு வர்றது பானி பூரிதா.
ஓ சேரி சேரி.
அதுதா ஓ ஜி ஸ்ட்ரீட் ஃபுட்.
ம் பிரியாணின்னா உங்களுக்கு புடிக்காதா?
பிரியாணியு புடிக்கு. அந்த அளவுக்கு இல்ல.
ஓ என்ன டைப் ஆஃப் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப புடிக்கு எந்த ஊரோடது இல்ல பர்ட்டிகுலரா என்ன வெரைட்டி ஆஃப் பிரியாணி
எனக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப புடிக்கு.
ம் ம்
அதுக்கப்றோ எங்க அம்மா சமைக்கிற சாப்பாடு ரொம்ப புடிக்கு.
அப்ப ஹோம்மேடு ஃபுட்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ட விட கொஞ்சோ பிரியோ ஜாஸ்தி.
அப்டியு சொல்லலா.
ஆமா ஏன்னா அதா ஒடம்புக்கு நல்லது இல்ல. சோ நம்ம வீட்ல சமைக்கிறதுல நமக்கு என்ன பொருள் தெ தெரியுமோ அத போடுவோ. சோ ஹோட்டல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல பாத்தீங்கன்னா என்ன வகையான கெமிக்கல்ஸோ இல்ல வந்து கலரு பிரிசர்வேட்டிவ் அந்த மாரி என்ன ஆட் பண்றாங்கன்னு நமக்கே தெரியாது கண்டது களியத போட்ருவானுங்க.
ம் ம் ஏதாவது சாப்டணுன்னு தோணுச்சுன்னா அம்மா கிட்ட கேப்பே. அவுங்க அத உடனே செஞ்சு குடுத்துருவாங்க.
சூப்பருங்க. எங்க அம்மாவு அந்த மாரிதா நம்ம நா எதுவு கேக்கவே மாட்டே அவுங்களே ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடுத்துருவாங்க அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப புடிக்கு.
அம்மாவே அப்டிதா.
கரெக்ட் ம் ம்
உங்களுக்கு என்ன புடிக்கு அம்மா சமைக்கறதுல?
எங்க அம்மா சமைக்கிறதுல எனக்கு ஸ்வீட் ஐட்டம்ஸ்தா மேக்சிமம் ரொம்ப புடிக்கு. பாயாசம் அப்றம் குழி பணியாரம் அதுக்கப்றோ இந்த பிரெட்டு் வச்சு ஒரு டோஸ்ட் மாரி இனிப்பு வச்சு ஏதாச்சு செஞ்சு குடுப்பாங்க அது இந்த மாரி ஐட்டம்ஸ்லா எனக்கு புடிக்கு.
அப்டியா?
ம் உங்களுக்கு?
எங்க அம்மா செய்யற பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு.
அப்பிடியா?
அப்றோ எங்க அம்மா வெஜிடபிள் எல்லா ஒன்னா போட்டு அவியல் ஒன்னு பண்ணுவாங்க. அதா என்னோட ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷு.
போச்சா அ நா வந்து வெஜிடபிளுக்கு கொஞ்ச ஆப்போசிட்டு எனக்கு வெஜிடபிளுக்கு கொஞ்ச ஒத்து வராது.
ம்ஹும் ஆனா எங்க வீட்ல கண்டிப்பா வெஜிடபிள் சாப்டே ஆகணு.
ஓ செரி செரி.
எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிட்டு சாப்டறதுல.
எங்க வீட்ல அப்டிலா கெடையாது நம் அ விருப்போ விருப்ப இருந்தா சாப்டலா இல்லன்னா வாட்டவர் அவ்ளோதா விட்ருவாங்க. ஃபோர்ஸ்லா பண்ண மாட்டாங்க.
ஒரு வெஜிடபிள் கூட சாப்ட மாட்டீங்களா?
அ அப்பிடின்னு சொல்ல முடியாது. நா வந்து கேரட்டு பொட்டேட்டோ அப்றோ வந்து இதெல்லா சாப்பிடுவே அவ்வளவுதா. முருங்கக்கா வெண்டக்கா அதெல்லா கொஞ்ச கொஞ்ச சாப்டுவே.
அதுக்கு வெஜிடபிள் சாப்ட மாட்டீங்க ஃப்ரூட் ஸ் புடிக்குமா?
ஸ்னா எனக்கு ரொம்ப புடிக்கு எல்லா பழங்களுமே சாப்டுவே ஆ பப்பாயா அப்றோ இந்த மஸ்க்மெலான் அந்த மாரி ஒரு சிலது தவிர மிச்சோ எல்லாமே நம்ம ரெகுலரா சாப்டுறது இந்த ஆப்பிள் மாதுளம்பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு கொய்யாப்பழோ வாழப்பழம் இது எல்லாமே எல்லாமே சாப்டுவே. மேக்சிமம் சாப்பட்றது கொஞ்ச சோம்பேறித்தனோ அதெல்லா ஜூஸ் போட்டு குடுத்தா டக்கு டக்குன்னு குடிச்சு காலி பண்ணிடுவே.
ம் உங்க அம்மா அப்ப எல்லாமே ஜூஸ் போட்டு குடுத்துருவாங்களா உங்களுக்
ஆமா அவங்க கேப்பாங்க சாப்பட்றீங்களா என்னா பண்றீங்கன்ட்டு. அப்டி இல்லைன்னா எல்லாத்தையு ஜூஸ் போட்டு அவங்க பாட்டுக்கு ப்ரிட்ஜுல எல்லாத்தையு கூலிங்ல வச்சிருவாங்க. நாங்க எல்லாரு எடுத்து குடுச்சிருவோ. ஃப்ரூட்ஸ விட அவங்க வந்து ரோஸ் மில்க் குதா ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்கு அந்த மாரி பண்ணுவாங்க. அதுலயே வந்து ரோஸ் மில்க்கு அப்பறோ ஆப்பிள்லா கட் பண்ணி மாதுளம் பழத்தல்லா அதுல உரிச்சு போட்டு அந்த மாரி ஒரு இது செய்வாங்க ஜூஸு அது எனக்கு ரொம்ப புடிக்கு என்னோட ஃபேவரட்டான ஜூஸ் அது
அப்பிடியா எனக்கு எப்பவுமே லெமன் ஜூஸ்தா.
ம் ம்
டக்குன்னு போட்லா ஈஸியா முடிஞ்சிரு வேல.
அப்ப டேங்ல கூட லெமன்ஞ்சுதா குடிப்பீங்களா மேங்கோ ஆரஞ்சு குடிக்க மாட்டீங்களா?
இல்ல அந்த டேங்ல வந்து ஒரிஜினல் லெமன புழிஞ்சு அதையு வந்து லெமன் ஜூஸ்தா குடிப்பே.
ம் ம் குக்கிங்லா தெ ரியுமா உங்களுக்கு? ஓகே ஓகே எல்லா ஃபுட்டு சமைப்பீங்களா இல்ல பர்டிகுலரா இது மட்டும்தா சமைப்பீங்க அந்த மாரி எதுவு இருக்கா?
அப்டிலா இல்ல நா புதுசு புதுசா நெறைய சமைப்பே.
எப்டி யூடூப் பாத்து கத்துப்பீங்களா இல்ல வந்து நீங்களா ஏதாவது இன்னோவேட்டிவா யோசிப்பீங்களா எதாவது ஒரு டிஷ்ஷ இது கூட மெர்ஜ் பண்ணி அந்த மாரி.
ஆ அந்த மாரி பண்ணி அது சொதப்பிக்கிடுமோனு ஒரு பயோ ந்தா நா வந்து பாத்து செய்வே. அது ஒரு டைம் செஞ்ச பிறகு எனக்கு வந்துச்சுன்னா என்னோடத வச்சும் அப்டி செய்வே.
ஓ சேரி சேரி. நீங்க அந்த மாரி செஞ்சதுல உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னது உங்களுக்கு எது ரொம்ப புடிச்சிருந்தது?
நா பண்ணதுல எனக்கு வந்து ஆ பிரான் பிரியாணி புடிக்கு.
ஓ
அதுக்கப்றோ எல்லாமே நல்லா இருக்கு நா பண்ணா.
சேரி சேரி. அப்புற வேற என்னங்க?
வீட்ல சொல்லுவாங்க எல்லாமே டேஸ்ட்டா இருக்கு நீ சமைச்சா அப்டின்னு.
ம் சேரி சேரி எனக்கு சமையலுக்கு சுத்து போட்டாலு வராதுங்க.
அது சமைக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு வேல.
சேரி சேரி சேரி ஓகே நாளைக்கு பேசுவோ வேற என்னன்னு பாத்துட்டு.
ம்
வைக்கிறேங்க.